எப்படியாத்த இருக்கீங்க
கமான் நீ எப்டி இருக்க
ம் நல்லா இருக்க அத்த சாப்டீங் ம் கா தயிர் சாதம் தயிரு தயிர் சாதக்கப்றோ சாப்ட்ட முதல்ல சாம்பார் சாப்ட்ட அத்த
ரெண்டத்தயு சேத்து சாப்பில்லதான
ஆமா
சாப்டியா சாம்பார்ல தயிர் ஊத்தி சாப்டியா
ஆமா
நந்தான பாத்த
தே
அ ஓகே இது ட்ரை பண்ணது இல்ல ஆனா நறைய பேர் சாப்டு பாத்துருக்கே சாம்பார்ல தயிர் ஊத்துறது வந்து ட்ரை பண்ணிருக்காங்க ரசத்துல தயிர் ஊத்துறது சாம்பார்ல தயிர் ஊத்துறது
ரசத்தில்ல தெ இருக்கா
ஆ பாத்துருக்கே
ஆ
உம் உனக்குதா பயங்கரமா தெரியுமே என்ன நீ இவ்ளோ ஷாக் ஆக கூடாது
இது எனக்கு வியர்டா இருக் கிர்ஷூ
அ அ அப்போ நீ சொன்னதெல்லா விடே எவ்ளவோ பரவாயில்லயெ ஹார்லிக்ஸ்சு பூஸ்ட்டு நேத்த அதேவர அந்த பாப்பா பர்ட்டேக்கு அவளுக்கு அந்த பூஸ்ட் ரொம்ப பிடிக்குன்டு அவங்க டாடி வந்து அந்த அஞ்சு ரூபா பூஸ்ட் பாக்கெட்டு ஒரு பத்தாவது பட்டே ஆவல்து சோ பத்து ஷஷே பாக்கெட் தாங்கிட்ட அத மால மாதிரி கட்டி அந்த பிள்ளைக்கு வந்து மால போட்டாரு அப்போ அவங்க பெரிய பிள்ள வந்து எப்பபாத்தாலு சமையல் கட்லே இருக்கு நா வந்து சமையல்ல இன்ரெஸ்ட்டு அ அவங்க வந்து தனி அ செப்ரேட் ஃபேமிலி அ ஃபாதர்ன்லா மதர்ன்லா இல்ல மம்மி டேடி ரெண்டு பிள்ளங்க அதனால அந்த பிள்ள போயிட்டு சமைப்பதாலே காலேல ஸ்கூல் கெளம்ப முன்னாடியே போயிட்டு சிக்கன் ரைஸ் வெஜிடபிள் ரைஸ்சு நறைய டிஃபரண்டா ப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணலா அவளுக்கு அவ பட்டேக்கு மொளகாதூலு மஞ்சதூலு அ அ கரம் மசாலா சாட் மசாலாவுக்கு இந்த பாக்கெட் செலான் நான் ரெடி பண்ணி வெச்சி பாப்பா உனக்கு இவருக்கு பூஸ்ட் பாக்கெட் உனக்கு அந்த மாரி பாக்கெட்லா செஞ்சி உனக்கு நா மால போட்டு தற அப்டின்னு சொல்லி சென்றுக்கிறாரு உம்
எ தினமோ நல்லா இருக்கு நாங்க வந்து ஆர்லிக்ஸ் வந்து நக்கீ சாப்ட மாட்டோ எங்களுக்கு ரொம்ப புடிக் தோனா காம்ப்ளன் சாப்டுவோ பூஸ்டு சாப்டுவோ அது தவர்த்து அது ஏதோ சாப் பூன்வீட்டா சாப்டுக்கோ
அ எனக்கு காம்ப்ளான் பிடிக்காது காம்ப்ளான்ல இந்த சாக்லேட் பிளேவர் ஒரு மாதிரி இருக்கு பூஸ்ட் பிடிக்கும் ஹார்லிக்ஸ் பிடிக்கும் மத்த தெர்ல போன்வீட்டா அதெல்லா அஹ் நோ வேறு இந்த ஹார்லிக்ஸ் இல்லன்னா பூஸ்ட்
அதெல்லாம் அதெல்லாம் வந்து அந்த காலம்
அந்த காலம் இந்த கால இப்ப கூட அத்த போயிட்டு சாப்பிட இருக்கற
ஆன இப்பல்லாம் சாப்பிடுதுல அத்த
டெய்லி ரெண்டு ஸ்பூன் பூஸ்டாவே வாய்க்குள்ள போயிருது
இப்ப வாங்கி வெக்கிறது இல்ல இல்லன்னா என் வாயிலயும் அது போகும்
உம் ஆ ஜேயம்ஸ் பது அவனுக்காக இருந்தது அத சாப்ப இப்ப பாப்பா பேர சொல்லி திருப்பிய வாங்க வச்சட்டாங்க அவ குடிக்கிற மாதிரி தெரியல சரி எதுக்கு வேஸ்டா போயிடு போயிடுமே அப்படின்னு டெய்லியும் ரண்டு்ஸ்பூன் ஆனா மேல ஓகே செல்ஃப் கண்ட்ரோல் அதனால ரெண்டு ஸ்பூனுக்கு மேல சாப்படுறது இல்ல
உம் மாமா வந்டாரா அத்த
உம் உம் வந்துட்டாங்க வெளியே போய் இருக்காங்க அதனால சரி அவங்க வெளிய போனதுல உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ட்டு போன எடுத்த அப்புறமா
அப்புறம் என்னங்க அத்த
ம் டாடி எத்த மணிக்கு வருவாரு
டாடி வந்து ஆஹ் நைன் எய்ட்டு ஓ கிளாக் கிட்ட வந்துருவாரு அத்த
உ மதியானம் டாடி வந்து சாப்பிட்டு போவாரா இல்ல வெளியே சாப்புட்டுபறா
ஆஹ் கட்டிட்டு போயிடுவரு காலையிலேயே செஞ்சருவாங்க
ஓ ஓகே ஓகே அப்பப்ப மம்மி வந்து கால டாடிக்காக செஞ்சு எடுத்துட்டு
ஆஹ் ஆமாத்த அப்படி செஞ்சுட்டு அஹ் அவங்க எடுதுனு போயடுாங்க அத்த
உஹம் அப்புறம் உனக்கு ஏதாவது தனியா வேணும்னா உனக்கு தனியா செய்வாங்க
ஆஹஹா இல்ல கால செஞ்சதேதா அதெல்லாம் எடமே இங்க எப்படி செய்யறமோ அது அதா
அதெல்லாம் குட்டு நிஜமாவே இன்னைக்கு கொடுப்பாரு அஹ் வீட்டு்ல வந்து புலிசாதா செஞ்சாங்க காலையில ஸ்கூலுக்கு ஏ சிஸ்ட்ர்லாவுக்கு சிஸ்டர்லா பையனுக்கு எ பையனுக்கு மூணு பேருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு புலிசாதம் எ மாமியர் செஞ்சுட்டாங்க ஆஹ் என் பையன் ஒரே கமக்கலம் எதுக்கு புளிசாதம் நா சாப்பிட மாட்டேன்னனு தெரியுல எனக்கு எதுக்கு புளிசாதம் கட்டுறீங்க எனக்கு எதுக்கு புளிசாதம் கட்டுறீங்க நா எப்படி ஸ்கூல்ல சாப்பிடுவேன் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது எனக்கு அது டேஸ்டே பிடிக்காது வேண்டா அது ஒரு மாதிரி இரு கும் தலவலி வந்துரு அப்படின்னு கத்துக்கிட்டே இருக்கா என்னால இங்க இங்கயும் என்னால சொல்ல முடியாது ஏ இது செஞ்சு குடுத்தீங்க அவன் சொன்ன டைக்கு அப்புறம் திருப்பியும் போயிட்டு தனியா அவனுக்கு லஞ்ச்சு செய்யறதுக்கு டைம் கிடையாது அப்படியே மத்தியானம் எடுதுட்து போயிட்டு அவ ஸ்கூல்ல கொடு கொடுகனு நினைச்சாலும் ஏன் நாத்தநார் பையனும் அதே ஸ்கூல்ல தான் டுவெல்த் படிக்கிறான் இவன் அதே ஸ்கூல்ல சிக்ஸ்த் படிக்கிறான் செஞ்ஜா ரெண்டு பேருக்கும் போய் குடுக்கணும் என்ன பண்றதுன்னு தெரியல உடனே உங்க சித்திக்கு போன் அதுச்சேன் அங்க என்ன லஞச்சு அப்படின்னு கேட்டு இங்க வந்து பூரி அஹ சாம்பாரு அப்படின்னாங்க எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் மட்டும் பேக் பண்ணுக்கா அப்படின்ட்டு அந்த அக்கா கிட்ட சொல்லிட்டு இவன போய் ஸ்கூல்ல விடும்போது அவங்களும் அதே ஸ்கூலலு தா அவங்க பிள்ளைங்களும் அதே ஸ்கூல் தா சோ அவங்க டேடி வந்து அவங்க பாப்பாவ விட வரும்போது ஒரு பாப்பா தா வந்து ப திருப்பப்பா வரல அவ லீவ் போடுரேன் அப்படின்னு லீவ் போட்டா அவங்க அக்கா அக்கா மட்டும் வந்தா அதனால அவள வர சொல்லிட்டு அஹ் புளி சாதத்தை தூக்கி அந்த புள்ளைக்கு குத்துட்டு அங்க இருந்து செஞ்ச பூரியும் தூக்கி இவனுக்கு குத்துட்டு திருப்பி லன்ச் பேக மாத்திட்டு வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு மிரட்டிட்டு வீட்டுக்கு வரவசம் வீட்டுக்கு வந்தே
ம்ம்ம்ம்ஹ்ம்ம்
ம் கரெக்டா வீட்டுக்கு வந்தொன்னே இங்க மாமியார் கேட்டாங்க என் பையன என்னடா சாப்டியாடா புளி சாதோ அப்டினு ஆ ஆ அப்டின்னு மட்டுந்தான் சொன்னானா அதுலயே அவுங்களுக்கு டவுட் வந்துச்சு நீ சாப்டுருக்க மாட்டையே யாருக்காவது குடுத்துட்டு வேற லஞ்ச் எதாவது வாங்கிட்டு இருப்ப நீ திருட்டுத்தனம் பண்ணிருப்ப
நீங்க வந்து இந்த ம இந்த பேச்சுக்கு எடமே இல்ல என்ன செய்யறோமோ அதா சாப்பிடணு உனக்கு சாப்பிட புடிக்கலையா சாப்பிடாமே சாப்பிடாமே இரு அதெல்லா எனக்கு கவல இல்ல என்ன செய்யறோமோ அதா
ம் என்ன பண்றது அதெல்லா நா நாங்களு அப்டிதா வளந்தோ ப்ச் ஆனா என் பிள்ளய அப்படி வளக்க முடிலனு கஷ்டமா இருக்குது என்ன பண்றது போன் பண்ட்டு தெலசு திடீர்ன்ட்டு தலவலி வந்துரும்மா தல வலிச்சுட்டு வாந்தி எடு த்தான்னு வெச்சுக்கேன் எனக்கே கஷ்டமாயிரு அவன் வாந்தி எடுக்கறது இவ்ளோ வந்து அடி வயித் துல இருந்து எடுப்பா அந்த ஃபுல்லா அந்த குடல்லா அப்டியே இறுக்கி புடிச்சி அப்டியை கஷ்டப்பட்டு வாந்தி எடுப்பா அதனால எனக்கு கொஞ்சோ பயோ அதனாலே பாத்து பாத்து அவனுக்கு புடிச் ச்சா மாதிரியே குடுக்கறது அவே வாந்தி எடுக்கக் கூடாது அதே மாரி அவே வாந்தி எடுக்குறா தலைவலி வந்து வாந்தி எடுக்க போறான்னா அதுக்கப்புறோ அவனுக்கு என்ன குடுத்தாலும் தண்ணியே குடுத்தாலும் ஃபுல்லா தண்ணி வாந்தி எடுப்பா திருப்பியு ஒரு சோடா வாங்கியோ உள்ள லெமன் ஊத்தியோ அந்த மாரி ஏதாது திருப்பி அத ஃபுல்லா வாந்தி எடுப்பா அவனுக்கு வந்து வாந்தி எடுத்துட்டாலு அத்தோட அவன் வயத்துக்குள்ள எதுவுமே போகக்கூடாது கம்முனு தூங்கிட்னு தலவலி வந்துருச்சுன்னா அதனால அப்டி பாத்து பாத்து வர இது பண்ணதுனால அவனுக்கு எனக்கு தலவலி வரக்கூடாது சரி அவ தலவலி தினோ எனக்கு ஒரு மாரி எவுது புளிசாதோ சாப்டா அப்டின்னு சொல்லிட்டானா ஆனாலும் செரி போ இது ஒன்னு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்ட்டு மேனேஜ் பண்ணி அனுச்சு விட்டே
உம் உம்
உம் நீ அந்த மாதிரிலாம் ஸ்கூல்ல எல்லா ஷேர் பண்ணி சாப்டிருக்கியா
ஸ்கூல்ல வந்து ஷேரிங் இஸ் கேரிங்லாம் கெடையாது புடுங்கி சாப்ட்டுருவாங்க அவ்ளதா
உம் உம்
ஆனா ஒரு பொண்ணு வந்து எடுத்துட்டு வருவா யா பிரியாணி செஞ்சு எடுதுனு வருவா அவுங்க அம்மா வந்து செம்மையா செய்வாங்க அத வந்து சின்ன டாப்பாலலா எத்துனு வந்தா அங்க எங்க ஸ்கூல்ல பத்தாது
உம்
அதனால ஒரு மாரி தூக்குல எத்துனு வருவாங்கல்ல தூக்கு இன்டு அந்த ஒ ஒரு அஞ்சு கிலோ ஹ ஒரு மு மூணு கிலோ அந்த தூக்கில தாங்கோ
உம்
அது உம் தயிர் தயிரு பத் ச்சிரி வந்து நார்மல் டிஃபன் பாக்ஸ்ல இருக்குற மாரி அது ரைட்டா எடுத்துரு வந்துருவா கத்திரிக்காவு அதே மாரி அதே அளவுல எடுத்துனு வருவா
உம்
அவ ப்ரியாணி எத்துனு வந்தாலே எங்க எல்லாருக்குமே ஒரு விருந்து மாத்ரி அள்ளி அள்ளி சாப்டுபோ அதுல சிக்கன் பிரியாணி உ செம்மையா செய்வாங்க அவுங்க அம்மா அப்டியே லெந்து வாங்கின் அந்த மாதிரி இருக்கு அஹ் என்னிக்குமே நாங்க வந் து பகிர்ந்து சாப்ட்டு எல்லாப் பண்ணுவோ ஆ ஒன்னொன்னா இந்த நிலா நிலா ஊட்டி சாப்பிடுவாங்கனு சொல்லுவாங்கல
உம் உம் உம் நிலா சோறு
ஆஹ் அந்த மாரி அவ உருட்டி உருட்டி எங்களுக்கு கைல கொடுப்பா நாங்க அப்டியே ரவுண்டா ஒக்காந்துப்போ இப்ப என் பக்கம் பாய்ஸ் அந்த பக்க கேள்ஸுன்ட்டு எல்லா ரவுண்டா உக்காந்துப்போ அவ நடுல உக்காந்துப்பா ஒன்னொன்னா உரு ட்டி உருட்டி எங்க எல்லாருக்கு குடுப்பா அதுலா ஒரு காலொ
அ செம செம இதே மாரி நா இங்க ஒர்க் போன பெறகு உங்க மாமா செம்மயா பிரியாணி செய்வாங்க அஹ் என்னிக்காவது சாட்டர்டே வந்து மத்தியானொ ஸ்கூல்லு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்து தரே அப்டின்னு சொல்ட்டாங்கன்னா பிரியாணி தா வரு சுடசு ட அழகா ஒரு பெரிய டபரால ஆஹ் பிரியாணி தயிர் பச்சிடி கத்திரிக்கா இதே மாரி எல்லா டீச்சர்ஸ்கு சாப்பிட்றா மாரி வந்துரு இல்லன்னா கொஞ்சொ லேட்டா வரும்மா அதனால நா ஃபஸ்ட்டு டீச்சர்கிட்ட ஷேர் பண்ணி சாப்ட்ரோ கரெக்ட்டா சாட்டர்டேனா சீக்கிரமு முடுஞ்சுடு நாளுக்லா முடுஞ்சுடு நாலு மணிக்கு அது சுட சுட இவங்க வந்து த்ரீ தேர்டி அப்டிதா எடுத்துன்னு வந்து குடுப்பாங்க த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கு தா கரெக்டா அந்த நாலு மணக்கு ஓபன் பண்ட்டு திருப்பியு ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு எல்லாருக்கு அழகா அதுவ புடுங்கி எடுப்பாங்க பாரு டீச்சர்ஸ்ஸுன் கூட பாக்க மாட்டோ அந்த ஆஃப் அப்டியே அத கோபக் மெமரிஸ் வேர இருக்கு சின்ன வயசுல எல்லா புடிங்கி சாப்ட்டது காலேஜ் டேஸ்ல புடிங்கி சாப்டது டீச்சர்குள்ளயே நாங்க பண்ணிப்போ பிரியாணின்ட்டு வந்துச்சுா அதுவு எங்க வீட்லெந்து பிரியாணின்னு வந்துச்சுன்னா அததா செய்வோ சப்ரைஸா பண்ணலா இப்ப அதுக் த்ரீ இயர்ஸா அதலா அப்டிலா இல்லாம இருக்கறது ஒரு மா திரி இருக்கு வேலைக்கு போகாம
சீக்கிர போயிலா அத்த விடுங்க பாத்துக்கலா சரிங்க அது அம்மா கூப்பிடுறாங்க நா அப்பறோ பேசுறே அத்த
ஓகேடா இல்ல
சரி